ஹலோ
ஹலோ ஆ கேக்குது கேக்குது நண்பா நல்லாருக்கியா
நல்லாருக்கே நீ எப்டி இருக்க
ஓ நானு நல்லாருக்கே என்ன இத்தன நாள் ஆச்சி எனக்கு கால் பண்றதுக்கு இப்பதா என்னோட ஞாபகோ வந்துச்சா
இல்ல ஞாபகோ இப்பதா வந்தது வேலையில இருந்தே வேல தேடிட்டு இருந்தே வேலய தேடிட்டு இருந்த
என்ன வேல
எதோ ஒரு வேல
அப்டியா சேரி சேரி சொல்லுங்க சொல்லுங்க
நீங்க என்ன கம்பெனிக்கு போறீங்களா ரிசிச்ர் பண்ணிட்டு
ஆமா போவதா செய்யணுமுல பண்ணிருக்கோம்ல போக நா சும்மா போய் அட்டன் பண்ணலா நீங்க ஒண்ணுமே அட்டன் பண்ணாம இருக்கீங்க க
எப்ப போறிய
ஆ இவெ நம்ம நண்பர் ஒருத்தர்க்கு கூப்ட்டே ஆட்டோக்கார நண்பருக்கு அவரு வந்து மூணா தேதில இருந்து பத்தா தேதி வர டைம் இருக்கு ஏதோ ஒரு நாள் இடையில போலான்னு சொன்னே சேரிடான்னா
அவனு வரானாமா
ஆமா அவனு தா அவெ தானே அனுச்சி விட்டா அந்த பைய தா
இல்ல அவெ தனியா விட்டுட்டு போய்ருவான்ல அதா கேட்டே
இல்ல இல்ல சொல்லிட்டு சொல்லிட்டு இடைல ஏதோ கூப்பிட்றே அப்டின்னு சொன்னா
அஹ்
போலா
அப்ப பண்லாமா அன்னக்கி டீப் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்ல அது சர்வீஸ் அது
தெரிஞ்சது சும்மா போய் அட்டன் ஒண்ணுமே இல்லாததுக்கு சும்மா போய் அட்டன் பண்ணலா என்னய கேட்டா புரிஞ்சுதா வீட்ல தெனமு ஃபோன் தா பாப்போ சும்மா உட்காரதா செய்யறோ அதுக்கு சொல்றே நானு
ஏ போலா அப்ப போலா ரிஜிஸ்டர் பண்ட்டு ம்
அ சேரி சேரி அதுதா நானு அந்த வெளிய போ வெளியூர் போலானு சொன்னல்ல
ஆமா
ஆ அதுக்குதா எடைல ஒரு நாள் பாத்துட்டு அதுக்கப் நம்ம அந்த அதுக்கு அடுத்த நாள் போனோனா ஞாயித்து கிழம லீவ்வு எல்லாரு வருவாங்க நம்ம நண்பர்கள் எல்லாரு உனக்கு புருஞ்சதா இங்க வெளிய போறதுக்குதா சொன்னேல மரியா ஆ அதுக்கு நம்ம குத்துச்சண்டை நண்பர் மட்டு மண்டய கழுவுனா போது
ஆவ ஆமா அவ ஒம்பொதா தேதி அவனுக்கு காலேஜு
ம்
பதினொனாந் தேதி வருவா பன்னெண்டா தேதி வரிக்கி இப்ப பன்னெண்டா தேதி தான நம் போறோ அடுத்த நாள்
ஆமா
குத்துச்சண்டை நண்பர் கூட உடு பிரச்சன இல்ல அந்த இவரு தா டாக்டர் தா நமக்கு பிரச்சனையே
டாக்டர புடிக்கணு வேற வழியே இல்ல அவர் எப்டி என்ன பண்றது
ஆமா
புடிச்சுதா அடுச்சு உக்கார வச்சிருதா அவ்வளதா வேற ஒன்னுமே பண்ண முடியாது அ ஒன்னுமே பண்ண உடக் கூடாது எதா புடுச்சு அவர புடுச்சு உக்கார வைக்கனு இல்லனா கயிற கட்டி இப்டி உக்காரு இழுத்துட்டு போயிர்
காசு என்ன பண்ண வந்தது
வந்ததயா
ம்
ம் சேல்ரி வந்தத ஒன்னு பண்ணலையே அது அப்டியே வச்சிருக்கே அம்மாக்கு குடுக்க வேண்டியது இருந்துச்சு கொஞ்சோ குடுத்தே
எனக்கு எவ்ளோ காலியாயிச்சி தெரியுமா
ஏ என்ன பண்ண என்னன்ன சொல்லு கேப்போ
ஐந்நூறுவா எங்கத்தாக்கு குடுத்துட்டே நேத் தா குடுத்தே
எதுக்கு குடுத்த
கேட்டாரு அவரு தா அக்கௌண்ட்ல இல்ல அப்டின்னாரு சேரினு அம்ச்சுவுட்டே காசு வந்தவொன்னே விக்கிக்கு ஒரு முன்னூத்தம்பருவா அமுச்சுவுட்டே
செரி இல்ல வீட்ல இருந்து வாங்கிட்டு இருந்தே சொன்னியே வீட்ல இருந்து கைல காசு போட்டுதா அனுப்புன்னன்னு சொன்ன
ஆமா அனுப்புனே அவுங்களுக்கு குடுக்கணும்ல அனுப்புனவுங்களுக்கு
அப்புடியா சேரி சேரி
அவுங்களுக் குடுத்து அது எவ்ளோ ஒ எட்நூறுவா காலி அப்பறோ நூறுன்னு வே எரநூறுவாய்க்கு செலவு பண்ணே வாங்கி திண்ணே
அ
எரநூறு எரநூறுவா இல்ல நானூறுவா ஆயிடுச்சு
அ அ
இப்ப பாத்தின்னா கவி அக்கௌண்ட்ல அவ்ளோத கம்மியா தா இருக்கு
எவ்ளோ வச்சுருக்கீங்க
தொள்ளாயருவா தா இருக்கு
சேரி அதுல இருந்து அதுல இருந்து கைய வச்சுடாதீங்க கைய வெட்டிருவே நானு அது செலவு போடு செலவுக் ஆகு அ அது வைங்க அது வைங்க பிரச்சன இல்ல நீங்க தா ஒடனே இது வாங்கறன்னு வெளையாடுறக்கு ஒரு பொருள் வாங்கலான் டிருந்தீங் நீங்க வேற கேட்டு மனச அ
இல்ல இனி வரனோ நெனைக்கிற சுத்திட்டு இருக்கு இன்னுந் தெர்ல கேட்டதுக்கு வரனோன்னு சொல்லியிருக்காங்க
அப் யார் சொன்னா
வாட்ஸ்அப்ல கேட்ட அது சுத்திட்டு இருந்ச்சு ஃப்ரூப்பல்லா கேட்டுது எடுத்து அமுச்சுவுட்ட
அ
அப்றோ என்ன வந்ச்சுன்னா பாப்போ
அதெல்லா வரு வரு பொறுமையா வரு பொறுமையா இருங்க பாத்துக்கலா அ நம்ம வந்துட்டு அதுதா பாத்துக்லா பாத்துக்லா மதியானோ என்ன சாப்ட்டீங்க
குஷ்க்கா
ஆ அட்டி வெச்சு வேற என்ன சாப்ட்டீங்க
ஏ கறி குழம்பு டி
சேர் சேரி இங்க என்ன ரஸ் ஹ ரசோ அப்றோ ஹ ரசம் வச்சு நாட்டு கறில வந்து லயின் கறின்னு சொல்லுவாங்க
ஆமா
உம் அது அது ஃபுல்லா எலும்பு அது கிரேவி அது மாரி அதது ஒரு மாரி வெச்சாங்க ஆ அது வெ ச்சு அப்போ அவ்ளோதா அது வெச்சு சாப்ட்டோ அப்றோ மாம்பழம் சாப்பச்சோ அவ்ளோதா
அவ்வளோதா நண்பா
அவ்ளவுதா ஒண்ணுமே பண்ண முடியாது ஆ சாப்ட்டு வெளிய கூப்ட்டாங்க எங்கம்மா
ஆ
கடை வீதிக்கு போலான்னு பாத்தா அந்த எங்க அம்மா திடீர்னு போயிட்டு அத போத்தீஸ்ல ஆஃபர் போட்டிருக்காங்க
ஆ
ஆ பாதிக் பாதி எது வாங்னாலு அங்க போயி இல்ல இல்ல அங்க போனா பழைய படைக்கலா இல்ல
ஆ
சாக்கல இருந்துச்சு என்னன்னு பாத்தா அங்கதா பாத்தீங்கனா போத்திசே அங்கதா இருக்கு மக்கள் எல்லாரு அங்கதாருக்காங்க கைக்குள்ளயையு காலுக்குள்ளயு பெண்கள் கைககள் காலுக்குள்ளயு வராங்க ஒண்ணுமே வண்ண முடியல என்னால ஆண்கெல்லா இல்ல எல்லாமே எல்லாருமே அங்கதா இருக்காங்க மேல ஒருத்தர்கிட்ட ஒரு ஐயா ஒருத்த இருந்தாரு அவர் என்ட்ட சொல்றாரு என்ன தம்பி என்னாச்சு தம்பி நீ எல்லா போய் வெளி வர முடியாது தம்பி நா காலைலா ஒன்பது மணிக்கு வந்தே நால்ர ஆ சாய்ந்தர நாலரையாச்சு இப்பயு நா போல ஒண்ணு பண்ண முடில சிக்கிட்டே நீ சிசிக்காதப்பா அப்டின்னாரு ஆமா அவ்வளோதா அந்த கூட்டத்ல
என்ன பில்லு போடுற இடத்துல கூட்டமா
பில்லு போறதுல பொருள் எடுக்கறக்கே குட்டம் அந்த கீழே அந்த சூப்பர் மார்க்கெட்ல மட்டு மொத்தோ எனக் தெரிஞ்சு ஒரு ஐநூறு பேருக்கு மேல இருப்பாய்ங் வாங்கந்து ங்களே ஐநூறு பேர் ஆர்நூறு பேர் இருப்பாங்க
அப்ப என்னதுனா இனுமோ கணக்கு போத்திஸ் அவ கடக்காரே எதோ சம்பவம் பண்ணிருக்கா
தா இல்லல்ல அப்பிடில்லா இல்ல இது வந்துட்டு ஸ்டாக் க்ளியரன்ஸு எப்டினா எல்லாத்துலயு போ ட்ருக்கற்து இது மேக்ஸ் இருக்குல்ல ஆ
அ
மேக்ஸு, ஸூடியோ எல்லாத்துலயு போட்ருக்காங்க
அதா ட்ரஸ்ஸு வாங்கலான் பாத்தே
அ எல்லாமே போட்ருக்காங்க வாய்ங்கலா வாய்ங்கலா அது இப்ப ஆஃபர் போய்ட்ருக்கு
ஆ
ஆ ஷூ எல்லா எரநூர்ருவா தா
நண்பா மெசேஜ் வேற வந்ட்ருக்கு அந்த கா நம்ம காலேஜுல காலேஜுல ப்யூரி இது போட்டம்ல்ல பி ஜி
ஆமா
அது வேற
ஆமாமா நா சொல்லணுன் மறந்துட்டே நா வந்து பாத்தே
என்னது
காலேஜுக் போனே நானு போன வாரோ போன வாரம் ஆமா சனிக் ஆ செவ்வாகெழம நேத் முந்தா நேத்து போனே
போய்ட்டு
போய்ட்டு எங்க அக்காக்கு அப்ளிகேஷன் போட்டு
ஆ
ஆ அவள ஜாயின் பண்ணி உட்டுட்டு அப்றோ ஃபீஸ் எப்ப கட்றது அப்டின் கேட்டே அவங்கள்ட்ட கேட்டதுக்கு இந்த மா ச எண்டுல கட்டீருங்க நீங்க வந்து அடுத்து அடுத்த மாசோ வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வர இருக்கு டைமு ஆனா நீங்க அந்த மாசோ கட்டும் போது உங்களுக்கு ஏரராய்ரு எடைல இது மாரி போன வர்ஷோ ஏரர் ஏரராய் ச்சு
சேரி சேரி
அதுனால இந்த மாச எண்டுல கட்டீருங்கப்பா அதா சேஃப்டின்னாரு என்ட்ட
நீ என்ன கட்றியா
ஆமா
மத்த டேக்கு வீட்ல கேக்கணுமா
ஆமா வீட்ல தான கேக்கணுன்ன திருடிட்டா வர முடியு
சே நா வந்து என்ன நெனச்ச நம்மளே ரெடி பண்ணீர்லான் பாத்தே
நம்மளே எப்டி எப்பிடி நண்பா ரெடி பண்ண முடியு அதா சொல்லுங்க பாப்போ
நம்ம நண்பரு மாரி கே டாக்டர் மார் வேலைக் போயிர்ந்தா ரெடி பண்ணீருக்
டாக் டாக்டர் ஏனா அவருக்கு தொழில் பாத்தீங்கன்னா முதல் வார சம்பளத்த பாத்தீங்ன்னா அதுவே போது அவுர் ரெண்டு வாரத் த எடுத்து வெச்சாலே போது என்னய கேட்டா புரிஞ்சிதா ஆ அவரே கட்டீர்வாரு நம்ம அப்டி கெடையாது நம்ம வாங்கணு வஸ் சொல்லீருங்க இப்பயே சொல்லீருங்க இப்பயே நீங்க வந்து உங்கப்பாட்ட சொன்னாதா அவுர் வந்து இப்பயே ரெடி பண்ண ஆரம்பிப்பாரு
சொல்ட்டு அப்ப பொறுமையா ரெடி பண்ணி குடுத்தர்லா
ஆ இப்ப சொன்னாதா கடைசி நேரத்துல கைல கெடைக்கு புரிஞ்சிதா
அவ பாத்தீங்ளா க் கட்டீட்டே வந்ட்டா அட்மிஷனு போட்டு வந்ட்டா மீச மீச மீச ஆட்டோ ஆ ஆமா ஃபீஸ் கட்டிட்டான் அப்ளிகேஷன் போடல நம்மள மாதிரி போய் நூத்தம்பது ரூபலா குடுக்கல மொத்த ஃப்ஸையு கட்டிட்டு வன்டான் என்னடா அப்டின்னு கேட்டேன் கட்டிட்டேன் அப்டின்னா சேரி சேரி
அதான் வேலைக்கு போயிருந்திருப்பான்ல
ஆ ஏய் அவன் எங்கடா உருப்டியா வேலைக்கு போனான் அவன் போன எடத்து ல பத்தாயிருவா சம்பாதிச்சிருப்பானாடா ம் பத்தாயிரே சம்பாதிச்சிருப்பான்.
போனெல்லாம் சம்பாதிச்சுட்டான் ஒரு மாசம் போனான்ல. ஒரு கம்பனில மிஷின் ஓட்ட் மிஷின் ஓட்டலாம்ல்ல ஒரு எடத்துல ஆ அங்க சம்பா ஒரு மாசம் மேல போனாலே
அப்ப எடுத்திருப்பான்
ஆ அப்ப எடுத்திருப்பான் ஆல் ரெடி சேவிங்ஸ் பண்ணி வச்சிருப்பான். அதுதான் அததான் கட்டியிருப்பான் வேற என்ன பண்ணிருப்பான்.
சேரி சேரி சேரி இருங்க ஒரு நிமிஷம் இருங்க
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
அப்றம் என்னாச்சு இந்த கம்பெனிதான் கேளுங்க வேலை கெடைக்குலல்லாம் போய் போவோம் அங்கையாவது போய் ஏதாது பண்ணுவோம்.
அவர் தான் கூப்றேன்னாருல்ல அவரு இந்த மாசம் எண்டுல கூப்றேனாரு கூப்பிடுவாரு கூப்ட்டா நான் உங்களுக்கு சொல்றேன் நானும் வீட்ல தானே இருக்கேன்
அப்றம் எங்க எங்க டாடி வந்து அவரோட நண்பர்கிட்ட யாரா தெரிஞ்ச அவங்க ஐ டி ல இருக்காங்களாமா டைட்டில் பார்க்குல அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு அவங்க வந்து அவரோட அவரோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அங்க இருக்காராமா கம்பெனி வச்சிருக்காருன்னு சொன்னாரு கம்பெனில வேலை செய்யறன்னு சொல்லல கம்பெனியே வச்சிருக்காருனு
ஆ அப்றம்
அப்றோ செரி ரெசிம் அனுப்புடுங்க அப்டின்னாரு அனுச்சுட்டுருக்கேன் என்னன்னு தெரில நான் கதைன்னு சொ கத எது கொடுப்பாரானு தெரில
செரி ஏதோ ஒரு கதைல போய் உக்கார்ந்தாதான் ஏதோ ஒரு கதைல போய் சரியானாதான்
டைடில் பார்க்கு நேத்து போயிருந்தே நண்பா சும்மா அங்க சைடு ஒரு வேலை நம்பருக்கு வேலை இருந்துச்சா ஆ வீடு பாக்குறத வீடு சைட் பாக்றதால செரினு போனோம் போனோ டைட்டில் பார்க்கு பின்னாடிதான் வீடு செரியான ரஸ்ஸு ஒரு மாறிஇருந்துச்சு படத்துலல்லாம் பாப்போம் ல இந்த ஐ டி வேலை செய்றவங்க ஒரு மாரி சுத்திட்டு இருப்பானு லூசுமாரி அந்த மாரி சுத்திட்டு இருக்கானுங்க
யா
செரி பாப்போம் ஆ
ஆமா
ஆ இப்ப வேலை இருக்குனு சொன்னீங்க
ஆமா அதான் நாளைக்கு போவோம் அப்றம் கூப்றேன்
செரி ஓகே பாய்
ஆ பாய்